இலா
அம்க்கா
ம் சேர் சேரி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே
ம் அப்பறோ சாப்பாடல்லா ஆயிடுச்சா நைட்டுக்கு
எல்லா முடிஞ்சுது நாங்க தூங்க போறோ சேரி அதுக் கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்லாமேன்னு இன்னிக்கு நாளு எப்டி போச்சு உங்ளுக்கு
நல்லா போச்சு நம்ம வீட்டு வேலைய முடிச்சிட்டு நம்புளுக்குன்னு கொஞ்சொ டைம் ஸ்பெண் பண்ணமே ட்டு எனக்குன்னு ஒரு பொழுதுபோக்கே ஏதாவது ஒண்ணு வச்சுப்பெ அதாவ்து கத க கதபுஸ்தகம் படிக்கிறது இல்ல பாட்டு கேக்கறது அந்த மாதிரி எப்பயுமே வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணுன்னு வைங்களே நம்ம இருக்குற வேலைக் க்கி நம்ம செய்றோ எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கூ எல்லாமே இருக்கூ ஆனா வந்து நம்முளுக்குன்னு கொஞ்சொ நேரத்த நம்பளுக்காக நம்ம செலவு பண்ணிகிணு கண்டிப்பாவே அதுல நம்மளுக்குன்னு ஒரு புடிச்ச ஹாபி வச்சுக்கிட்டோன்னா மட்டுந்தா லைஃப பேலன்ஸ் பண்ண முடியு இல்லாட்டி ஒரு ஸ்டேஜில என்னாயிடு நம்மளுக்கு இருக்குற வாழ்க்கை ஓட்டத்துக்கூ பிரச்சனைக்கூ வெறுத்துபோய்டுவோ ஆன்னா அந்த பொழுது போக்குன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ப்ளுக் க்கது ஒரு மாதிரி அழகா கொண்டுபோயிடு வாழ்க்கிய உங்களோட பொழுதுபோக்கு என்ன ஆ
எனக்கு வந்து எப்போமே பாட்டு ஓடிட்டே இருக்குணு என்ன பண்ணாலு செரி பாட்டு ஓடிட்டேருக்கு அப்றொ வழகம் போல அந்த இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு வாட்ஸ் அப் எதுக்கு போறோன் தெரியாது ஆன்னா எல்லாத்லியு போய் போய் பாத்துட்டு வருவோ எதுக்கு போறோ என்ன பாக்குறோ அப் ல்லா தெரியாது அதுல சும்மா ஒன்னொண்ணு பாக்கவு நம்ம அத் தா எதுலியோ சொல்ற மாதிரி நம்மமனசு மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லியோ இந்த இன்ஸ்டாகிராம் கார நல்லா புரிஞ்சுக்குறா அதுக்கு சோகமாருந்தா சோகமா ரீல்ஸ்ஸு சந்தோஷமாருந்தா சந்தோஷமா ரீல்ஸ்ஸு சாமிய நெனைத்த சாமிய பத்தி கூட அதா அது அ விவேக் சொல்றமாதிரி அ நீங்க மைண்ட் வாயஸ்ன்னு நெனச்சு சத் சத்தமா பேசுறீங்க அப்டின்னு சொல்ல நம்ம மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்காம கூட அவுங்களுக்கு எ ப்டி தெரியுதுன்னே தெரியல
கண்டிப்பாமா அருமையா சொன்னீங்க பட் ஆ னா நீங்க சொல்ற மாரி அந்த ரீல்ஸ்ல அதுல இதுல பாக்க மாட்டே நா வந்து கொஞ்சோ வித்தியாசமான ஆளு ஏன்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரீல்ஸ் அது எதுனாக்கா நம்மளே ஏற்கனவே நீங்க அந்த ஆங்கிள்ல பாக்குறீங்க உங்களோட சிங்க் ஆகுதுன்னு நம்மளே ஏற்கனவே வயலின் வசிச்சுக்கிட்டு இருக்கோ நம்மளோட சேந்து இதுவு வயலின் வாசிக்குதேன்னு சொல்லுட்டு நல்ல சந்தோஷமா இருக்குற மாரி ஒரு குத்துப்பாட் டு அப்டி இல்லாட்டி ஏதாவது புக்கு படிக்கிறது அப்டி இல்லாட்டி சும்மா ஒரு வாக்கிங் மாரி எங்கேயாவது நடந்து போய்ட்டு வர்றது அப்டின்ற மாரி அந்த ஒரு டைவர்ஷன் கண்டிப்பா இருக்கு நீங்களு அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்களே ஒரு ட்ரி
நானு நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஃபோன் தா எல்லாமே அ டிவி பக்கோ போமாட்டே டி வி வந்து அப்பாவுக்கு பசங்களுக்கு அவங்க மூணு பேருக்கு ஆனது நா சும்மா இருந்தாலு அது பாக்க மாட்டே அப்டி பாத்தாலு அதுல வந்து அ இந்த யூ டியூப்ல போயிட்டு இந்த பாட்டி மினிட்ஸ், பிப்டி மினிட் சாங்ஸ் ஓடுல்லயா அந்த நைன்டிஸ் சாங்ஸ் அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு எ வேலய பாப்பே அ மேக்சிமம் இந்த ஸ்பாட்டிபைல தா ஓடோ அப்றோ நீங்க சொல்ற மாரி இந்த கதையெல்லா படிப்பே எதுலனா ஆ நெறைய அப் இருக்குல்ல பிரதிலிபி அந்த மாதிரி அதுல வந்து படிக்கலா நம்ம ஸ்டோரி படிக்கலா ஒரு பிப்டி எபிசோட்ஸ் சிக்ஸ்டி எபிசோட்ஸ் அந்த மாரி வரு ஒரு நாளைக்கு ஒரு பத்துலருந்து பன்னெண்டு நம்ம ஓபன் பண்ணு போது படிக்கலா அதுக்கப்றோ வந்து ஒவ்வொரு நாளைக்கி ஒவ்வொரு எபிசோட தா அன்லாக் ஆகோ அப்போ அத் அத வந்து வச்சு வச்சு நம்ம படிக்கிறது ஒரு க்யூரியாசிட்டியா இருக்கு ஐயோ நாளைக்கு என்னவா இருக்கு நாளைக்கு என்னவா இருக்குன்னு அந்த கரெக்டா அந்த நைட்டு ஒரு மணி ரெண்டு மணினாலு அதோட நோட்டிபிகேஷன் வந்தா எப் பிடிதா தூக்கோ தெளியும்னே தெரியல நா எடுத்து பாப்பே எடுத்து படி ச்சிட்டு தா தூங்குவே அதோட ஈர்ப்பு அந்த அளவுக்கு இருக்கோ நமக்கு அந்த ஸ்டோரி நா என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரைக்கு வச்சிருக்கே நானு இந்த மாதிரி ஆ அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லா நா படிச்சிருக்கே அப்படியாதோ இருங்க எ ஹஸ்பண்ட் குப்பிட்டா கூட இருங்க ஒரே நிமிஷோ கத மட்டு படிச்சுட்டு வந்துரே கத மட்டு படிச்சிட்டு வந்துடுறே அப்டின்னு சொல்லி இது பண்ணுவே அதஅதனாலயே இப்போ அந்த மாதிரி ஒரு அடிக்கஷன் அந்த மாதி ரி ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப நாள நா அத தொடாமையே வச்சிருந்தே இப்போ ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு டென் டேஸா படிச்சுட்டு தே ஆனா அது வந்து சின்ன எபிசோட் போல இருக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு
ஆ
அது வந்து அப்ப அந்த ஆத்தர் போட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்சோ ஓடம்பு சரியில்ல்லாததுனால இந்த கதய வந்து நா சீக்கிறோ முடிச்சுக்கிறே அப்டின்னு சொல்லிட்டு அவர் போட்டு போட்டிருந்தாரு அதுக்கப்ற அப்றோ நம்ம இந்த போஸ்புக் இன்ஸ்டா இந்த மாதிரில்லா பாத்துட்டு இருக்கு போது அந்த ஸ்டோரியோட பேஸ் லைன் மட்டு வறோ அத படிக்கும்போது அது நமக்கு வந்து அதுக்கப்புறோ அது என்னன்னு படிக்கணு அப்படின்னு தோணு
ம் ம் ம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி அது அடிக்க்ஷன்னு நம்ம சொல்லிக்க வேண்டா நம்மளுக்கு அதுதாங்க வந்து சந்தோஷத்த குடுக்குறது ஏன்னா இப்போ வந்து டெய்லி ரெகுலராக காலையில எந்துருச்சு செக்கு மாடு மாதிரி செய்ற வேலையிலயே செஞ்சுகிட்டு நம்மளுக்குன்னு ஏதாவது ஆஃபீஸ் போயிட்டு வர்ணு இல்ல வெளில போயிட்டு வர்ணு வெளி வேலையையு பாத்துக்கிட்டு எல்லாத்தையு முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அக்கடான்னு இருக்கும்போது செரி நீங்க இப்ப வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு செய்வீங்க பசங்களுக்கு செய்வீங்க வெளில போயிட்டு ஆஃபிஸ்க்கு வேல செஞ்சாக்கா அங்கேயு செய்வீங்க கடைக்கு போயிட்டு வரு எல்லா வேலையு செய்வீங்க ஆனா சொந்தமா உங்களுக்கு எனக்கு நான் அப்படின்ற மாரி உங்களுக்கு நீங்க என்ன வேல செஞ்சு கிறீங்க ஒண்ணு செஞ்சுக்கிறது கெடயாது என்னிக்காது ஒரு நாள் நம்ம வந்து நம்மளுக்கே ஆசையா ஏ இன்னிக்கி எனக்கு மைசூர் இப்ப அது செஞ்சு சாப்பிட்ணுனு ஆசைய இருக்குன்னு செஞ்சு என்னைக்காது நம்ம செஞ்சு சாப்பிட்டுருவோமா அத பண்ணவே மாட்டோ நம்மளுக்கு யாராவது பாத்து பாத்து ஏதாவது செய்வாங்கன்னு எதிர் பாப்போமோ அதுவு கெடையாது அதனால தா அந்த பொல் செய்வாங்கம்மா ஆனா உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பாக்கற நேரத்துல அம்மா குதிச்சு ஓடி வர முடியுமா அது பண்ண முடியாது அதனால அந்த டைம்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா ஒரு அடிக்க்ஷன்னு அந்த மருந்து தா உங்களுக்கு வேல செய்யுது அதனால தா இவ்ளோ பொறுமசாலியா இருக்குறீங்க உங்க பேச்சுலயு தெரியுது இல்லாட்டி அந்த பொறும யாருக்குமே இருக்காது கண்டிப்பாவே அதுக்கா அதுக்காக தா அந்த பொழுதுபோக்குன்றது அது வந்து உங்களுக்கு அடிக்க்ஷன் கெடையாது
இப்ப இன்னொரு ரொம்ப புடிச்ச ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயோ என்னன்னா டீ தா
ஆ
அது நமக்கு பெரிய ஆறுதலே அதுந்தந்த காலையில ஒரு வாட்டி குடிக்கிறமா அதுக்கப்புறோ திருப்பி சாப்பிட்ட அப்றோ ஒரு வாட்டி அதுக்கப்புறோ மதியோ ஒரு வாட்டி டீ ஈவினிங் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி அது குடிக்கலன்னா நமக்கு தூ தூக்கமே அதா இந்த ரீல்ஸ்ல வரு இல்ல இந்த கோபி சுதாகர் அவங்க பேசும்போது
ஆமா
டீ கேட்டனே நீங்க வாங்கி குடுத்தீங்களா
ஆ
ஆ அத குடிக்காம போனா எனக்கு இன்னிக்கி தல வலிக்குமே செரி ஏம்மா ஒரு பதினஞ்சு ரூபா டீ க்கி ஏம்மா குடும்பத்த இப்டி நிம்மதி இல்லாம பண்ற அந்த மாதிரி கேரக்டர் நானு நீங்க வெளியே கூட்டு போனா எனக்கு டீ வேணு
அப்டியே கரெக்டா நானு அந்த மாதிரி தான்ப்பா அது மாதிரி டீ லவர் தா ஃபுல்லா அதா எல்லாரு சொல்லுவாங்க ஆ ஆமா நெஜமாவே கண்டிப்பாவே ஏன்னா வந்து இப்ப யாரையாவது பாத்தாக்கா டீ டோட்டலர் அப்டின்னாக்க டோட்டல டீ யில தாயா நா வாழ ற அப்டின்னுவே நானு அந்த மாதிரி கேட்டகிரி டென்ஷன் ஆனாக்கா நெஜமாங்க அந்த சுவிட்சு போட்டு ஆப் பண்ண மாரி அந்த டீய குடிச்சாக்கா எங்கிருந்துதா பட் பட்டுன்னு கொறையு தெரியாது அவ்ளோ அழகா கொறையு இதுவு நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு நெனைக்கிறே கண்டிப்பா டென்ஷனானா டீ குடிக்கிறது
இது பொழுது போக்குன்னு சொல்றதா இதுதா வாழ்க்கையேங்கிற மாரி இருக்கு எனக்கு
கண்டிப்பாவே கண்டிப்பாவே
அன்னைக்கு டீ இல்லனா ஆனா ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லுவாங்க விட்ரு விட்ரு நீ இப்டி இருக்காத டீ குடிக்காத நா வேனா ஓங்கிட்ட பேசாம இருக்கே என்னால டீய விட முடியாது அப்டின்னே எத ஏ பையே என்ன பாத்து கத்துக்குறானா என்னனு தெரியல அவ ஸ்கூல்ல இருந்தா அம்மா டீ குடுமா அம்மா டீ குடுமா டேய் நீ அவ்ளோ குடிக்க கூடாதுடா நீ மட்டு குடிக் கிறல்ல கொஞ்சோண்டு கூடே அப்டினு கேப்பா
ம் நா வந்து அப்பறமா கொஞ்சோ ஏதாவது அப்டியே போர் அடிச்சிதுன்னா கொஞ்ச நேரோ அப்டி காமெடி சீன்ஸ் பாத்துட்ருப்பே டி வி யில பாத்த காமெடியாவே இருந்தாலுமே வந்து ஒரு சில காமெடி வந்து நம்ம நூறு வாட்டி பாத் தாலு சலிக்காது அத பாத்து பாத்து நம்ம சிரிக்கும்போது நம்மளே நம்ம வந்து மறந்துருவோ கண்டிப்பா ஐயோ நம்ம திருப்பியு ஆஃப் பண்ணும் போதுதா அச்சச்சோ நம்ம போயி இந்த வேலய பண்ணனுமா அப்படின்ற நெனைவுக்கே திருப்பியு வருவோ அந்த மாதிரி ஒரு சில நகைச்சுவை காட்சிகள் இன்னுமே உண்டு கண்டிப்பாவே நம்ம போயி ஒக்காந்து ரசிச் சுக்கிட்டு இத பண்ணிக்கிட்டு அத பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு கூட அவசியோ இல்ல ஒரு பத்து நிம்ஷோ நம்மள நம்ளே மறந்து போற மாரி
ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஏ பையே இந்த காமிக்ஸ் எல்லா தப்பு இந்த சீரியலு இந்த சிங்சான் இதெல்லா பாப்பான அப்ப வந்து ஒரு சீன ஒரு சீனை நெனைக்க நெனைக்க என்க்கு இன்னுமே சிரிப்பா வரு
ம்
அது ஒ அப்டி எல்லாமே தோன்றது இல்ல அது ஒன்னே ஒன்னுதா அவன் மட்டும் அவன் ஃப்ரெண்டு கசாமா கிட்ட பேசும்போது சொல்லுவா ஆ ஆ கசாமா நீ எப்ப பாத்தாலு என்ன நொற சொல்லிக்கிட்டே இருக்கு அப்ட நீ அது கொ கொற நொற கிடையாது அப்படின்னு கசாம சொல்லுவா உடனே பாத்தியா நீ இப்பவு அதேதா பண்ற அப்டினு நொற நல்லது அப்டிம்பா அது நொற இல்ல கொற அப்டின் சொல்லி அவ சொல்லுவா அது அவங்க பே சும்போது நல்லா இருக்கு நா சொல்லும் போது உங்களுக்கு அப்டி தெரியுதானு தெரியல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா புரியுது அந்த இதுல நம்ம வந்து ப்ராக்டிகலா அனுபவிச்சாதா புரியு அதே மாதிரிதா நம்ம வந்து ஆ பொழுதுபோக்குக்குன்னு பாத்தாக்கா பசங்களோட நீங்க வந்து நிஜமாவே ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா இந்த ஷின்சான் பாக்குறது டாமன் ஜெரி பாக்குறது இல்ல அவங்களோட அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னு வைங்களே அது பொழுதுபோக்கு கெடையாதுங்க அதுதாங்க சொர்க்கமே அவ்ளோ நல்லா இருக்கு அந்த கார்ட்டூன் எல்லா பாத்தோம்னா நம்மளயே கொழந்தைங்களா மாறிடுவோ நிமிஷமா அப்டியே நீங்க பாப்பீங்களா அந்த மாரி கார்டூன்ஸ்லா
ம் பாக்குறதுனாலதா சொல்றே இப்போ அந்த டைம்ல டி வி இருந்த டைம்ல டி வி இந்த மாதிரி பாத்துட்டு இருந்த பசங்க இப்போ நா ஒர்க் குக்குன்னு ஒய்ஃபை போட்டதுக்கு அப்புறோ ஒரே ஷார்ட்ஸு ரீல்ஸுமாதா பாக்குறாங்க அதுதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு எப்படிதா நம்ம இது பண்ணாலுமே அவுங்க வந்து அந்த ஷார்ட் ஷார்ஸு ரீல்ஸு அதுவு ஏ பையெல்லா அடியே வாங்குவா பாக்க கூடாது அப்டின்னு ஆனாலு அது பர்மிஷன் கேட்டு போய் வாங்கி பாப்பா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் மா அப்டின் கேட்டு கேட்டு பாப்பா அது சரி கேக்குறானே அப்டின்னு நம்ம அலோ பண்ணா அதுக்கப்புறோ திரும்பி பர்மிஷன் கேக்குறதே கெடையாது
ம் நிச்சியமா நிச்சியமா சோ இப்ப பொழுதுபோக்குன்றது ஒரு நல்லா இதுவா போச்சு அழகாவே சோ பொழுதுபோக்குதா நம்ம வாழ்க்கைன்ற மாரியே நம்ம முடிவு எடுத்துட்டோ போல ஆனா அது நல்லதுங்க என்னைக்குமே அது என்னைக்குமே வந்து நம்மள கெடுதல் பண்ணதில்ல நம்மளுக்கு நல்லது தா பண்ணு நிச்சியமா செரிப்பா ஆ போய் கொஞ்சோ வேல இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறே நா னு ஓக்கேமா பாய்மா பாய் பாய் பாய் பாய் பாய்